ஹலோ ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது இப்பதா கேக்கு
ஆ ஆ கேக்குதுக்கா ஓகேக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க
நானாப் இப்பதா சாப்புட போலான்ட்டு போனே நீங்க சாப்ட்டீங்களா
காலர முடிச்ட்டு போயில்லாமேன்ட்டு அப்டியே உக்காந்துட்டேங்க்கா
ஓகே ஓகே அப்ற நீங்க எந்தப் பண்டிக என்ன எதுவு இது பண்ணுவீங்க
எங்ளுக்கு தீபாவளி மெயின் வந்து பொங்கல்க்கா பொங்கல்
ஆ ஆ ஆமா செல பேரு வந்து தீபாவளியலா கொண்டாட மாட்டாங்கல்ல பொங்கு நாங்க வந்து கிறிஸ்மஸ்தா தே கொண்டாடுவோ கிறிஸ்மஸு நியரு கொண்டாடுவோ ம் என்னோ ஆ ஃபிரண்ட் சர்க்கிள்ல அப்டிதா அவுங்க வந்து எந்த ஒரு கடவுள் வழி க்கா இருக்காது அவங்க வந்து பொங்கல் பண்டிகைய மட்டுந்தா என்ன பண்ணுவாங்க தீபாவளி மாரி செலி கொண்டா டுவாங்க நெறய அந்த ஸ்வீட்ஸ் பொங்கல்லா செஞ்சு ஞ்சி அந்த மூணு நாலு பொங்கல் வருதுல்லையா
பொங்கல் வரு அப்ற கருநாள் வரும் அந்த கருநாளுக்குலா பாத்தேங்னா ரொம்ப ஹேப்பியா இருக்குங்கா அது எப்ப அ அப்ப நாங்க சின்ன கொ பிள்ளைங்கில்ல பாத்தனா பிஃப்து சிக்ஸ் படிக்கிறப்பலா அந்த கருநாள்ன்றது கால்ல விழுந்தா காசு குடுப்பாங்கன்ட்டு அது கொஞ்ச ஒரு இதாருக்கும்கா ஜாலியாருக்கு எப்படா வரும் எப்ப வருன்ற மாரி இருக் கும் அந்த மாரி அப்பா அம்மாக்கு
எங்க ஊர் சைடு வந்து மஞ்சி வெரட்டுக்கு அஹ் எங்க ஊர் சைடு வந்து மஞ்சு வெரட்டுக்கு பேஃமஸ் நாங்க இங்க வந்து பெரிய ஸ்டேடியமே வந்து கலைஞர் அவுங்க வந்து இது பண்ணி கட்டி குடுத் ருக்காங்க பெரிய அந்த மஞ்சு விரட்டு ஸ்டேடியம் மட்டு பயங்கர பேஃமஸாருக்கு ஆஹ் ஆளு பத்தீங்னா ஆஹ் எங்க வீட்டு சைடெல்லா பத்தீங்னா நெறைய ஆம்புலன்ஸு போனது வந்ததும் மா இருக்கு பயமாருக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டாலே கையி குத்தி கா இது குத்தி அப்பட் இருக்கு ஆனா வெறித்தனமா எல்லா என்ன பண்ணுவாங்னா அந்த மாடெல்லா இது பண்ணுவாங்க அதெல்லா பாக்கறப்பியே அது என்னி க்கி அந்த பொங்கல்லந்து அந்த மாட்டு பொங்கல் வரும் பத்தீங்ளா
ஆமாமா அது எனக்கு பாக்கணுன்லா ரொம்ப ஆசக்கா அந்த மாடு புடிக்கிறது நீங்கப் போயிருக்கீங்ளா போய் பாத்திருக்கீங்ளா கிட்
நாங்க போயிருக்கோ அதாவது ஸ்டேடியம் ஒரு ஒரு கடத்துலருக் குனா நாங்க ஒரு எடத்துல இருப்போ நெறைய எல்லாம் எ மா மாடு வச்சுட்டு நெறைய அதுக்கு இதெல்லா செய்வாங்க ஜெயிக்கணுங்கிறதுக் காக அந்த டிரிங்ஸ்கலா சில பேர்லா யூஸ் பண்ண வுடுவாங்க மெடிக்கல் செக்கப்லா நடக்கு மெடிக்கல் செக்ப்லா நடக்கும் மாட்டுக்கு வாயில எதியும் இது ஊத்துறாங்களா இது வந்து இதுதானே தப்பான அதுல தானே அப்ப அது ரொம்ப முரட்டுத்தனமா ஓடும்மில்லையா ட ஹ நெறைய குத்தி கையி குத்தில்லா ரத்த வெள்ளத்துல்லா நெறைய பாத்திருக்க நாலா லே பயமாருக்கும் எங்க சைடு அப்பைக்கி அந்த அமைச்சரங்கல்லா நெறைய பேரு வருவாங்க மத்த நாள் வராங்களோ இல்லியோ நாங்க கொஞ்சௌ கிராமம் உள்ளருக்கோ மத்த நாள் வராங்ளோ இல்லியோ அந்த டைம் வருவாங்க பாத்துக்கலாம்ப்ப
இல்ல இல்ல எனக்கு அதெலா பாக்கும் நேர்ல டிவிலதா பாத்துருக்க இன்ன வரைக்கு நேர்லலா அந்தமா மாரி நா பாத்ததுல்லக்கா அந்த ஓ ஆமா ஆஹ் அழங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு
சரி பேமஸ்சு உம் பயங்கர பேமஸு நாங்க போய் ருக்க நா ஆக் மதுர நாங்க போயிட்டு வந்துட்ருந்திருக்கே அப்ப நா போய் பாத்திருக்க ஃப்ரெண்டுங்ளோட சேந்து நெறைய பாத்திருக்கே அதெல்லா கொஞ்ச நல்லாருக்கும் பொங்கல் பண்டிகைனாலே நல்லாருக்கும் நாங்க வந்து அந்தோணியார் பொங்கல்னு வப்போ பதினேழா தேதி வரு எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு குடுக்குறாங்கல்ல அவுங்களுக்கெல்லா நாங்க அந்த பதினேழாந்தேதி பொங்கல் வச்சு திரும்மியு அவுங்களுக்கு குடுப்போ
நீங்க குடுப்பீங்க ஆஹ் இது சக்கர பொங்கல்லா இந்த வெண்பொங்கல் மாச்சு வெண்
ஆஹ்ஹ் சக்கர பொங்கல் தா வெப்போ வெண்பொங்கல் வெக்க மாட்டோ அந்த கோயில்ல போயிட்டு அந்தோனியார் கோயில்லல்லா இப்ப பயங்கர ஃபேமஸா இருக்கு அங்க எல்லா வச்சி இதெல்லா வழிபாடு எல்லா பண்ணுவாங்க
சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வருக்கா அப்பா மட்டு ரொம்ப ஜீசஸ் மேல நாங்களும் அப்பிலேருந்து கும்பிட்டுட்டுத்தாக்கா இருந்தோம் பார்த்தோன்னா அண்ணா வந்து திடீர்னு அதுல இறந்துட்டாரு அதனால வந்து அது அப்டியே சாமி மேல ஒரு நம்பிக்கயே இல்லாத
உம் உம் ஆஹ் சேர் செரி அதனா அதுவு எப்டி இருக்கோலையோ கொழந்தைங்களுக்கெல்லா ரொம்ப நல்லா இருக்கு ம் இந்த பட்டுப்பாவாடல்லா ஒட்டு வுட்டு அந்த இ எல்லா பட்டுபாவட எல்லா போட்டுட்டு இந்த இதுலெல்லா பொங்கல் டைம் பாத்திங்கனு வச்சுக்கோங்களே எங்க ஃபே ட்ரில நறையா போட்டிகள் நடத்துவாங்க அப்பல்லா பாத்திங்கனா எம் பொண்ணுங்கலா ப்ரைஸு நாலு ப்ரைஸு அ அப்பிடினாலு அடிச்சுட்டு வந்துருங்க
ஆமா அதுங்களே அப்போ ஒரு சந்தோஷ கெடைக்குங்க்கா ஒரு கப்பு ஒரு தட்டு இந்த மாரி எடுத்துட்டு வராங்ளா திருப்பி போங்க போங்கன்றது
ரெண்டு புள்ளுங்குமே வெளையாட உடுவேனா அந்த இந்த பான ஒடைக்கிற ப போட்டி அந்த போட்டி இதெல்லா நறைய நடக்கு அந்த சோ ஸ்லோ சைக்கிள் இதெல்லாமே அதுல எல்லாத்துலயு சேத்துட்ருவே அப்புற நானுமே கோல போட்டில போடுவே எப் போது எப்போது கோல போட்டிலயே எனக்கு ப்ரைஸ் கெடைச்சிரு
எங்கூர்ல அந்த மாரிதாங்க்கா கோல போட்டி ஒரு டைம் வச்சாங்க அப்ப பாத்தெனா கோல்டு மூக்குத்தி தரன் சொல்ட்ருக்காங்க ஒரு கிராம்ல மூக்குத்தி போன டைம் நாங்க அந்த மூக்குத்திய வாங்கிட்டோ கோல்டு மூக்குத்தி பாத்தெனா வெறு ஆ வாங்கியாச்சுக்கா நவதானியத்தாலயே நாங்க போட்ருந்தோ ஃபுல்லா நவதானிய கோல ஃபுல்லா நவதானியத்தாலயே போட்டு ஒரு ரங்
அப்படியா ஆ ஆ ரங்கோலில போட்டிங்ளா
ம் ஃபுல்லா ரங்கோலி ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நவதானிய அன்னைக்கு பாத் தனா ஒரு டூ தௌசண்ட் காலி ஃபுல்லா நவதானியத்தாலயே எல்லாத்தையு வாங்கி என்னென்ன நவதானிய இருக்கோ அனைத்து வாங்கி போட்டோ
அ ஹு பரவால்லயே அதே நானு ஒரு நானு கூட அடுத்தாட்ட டைம் வந்து இது பண்ணி பாக்கறே நா வந்து சிக்கு கோலம் மாரிதா போட்டே ஆனா பெரிய கோலம் போட்டே இருவத்தஞ்சு புள்ளி வச்சு போட் ட அதுல எனக்கு கெடைச்சிருச்சு ப்ரைஸு கெடைச்சிருச்சு அதும் சொல்லுவாங்க அம்மா பொண்ணு எல்லா வாங்கிட்டிங்ளே ப்ரைச வாங்கிட்டிங்ளே அப்டின்னுவாங்க போறப்போ இதா போவே வரும்போது ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வருவே அந்த கப்பு பிரைஸு இந்த இதெல்லா குடுப்பாங்க பேஷனு டிஃபன் பாக்ஸு அதெல்லா தருவாங்களா அதனால ஒரு கட்டப்பை வந்து ச வண்டிலயே வச்சிருவே எப்பிடினாலு வாங்கிருவோ அப்டினு எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க அம்மா பொண்ணு எல்லா வாங்கிட்டு போறிங்களே அப்டினுவாங்
ஜாலி எ எல்லா ஊர்லயு லெமன் வச்சு ஸ்பூன் மேல வச்சு விளறது
ஆ இதெல்லா ஸ்கூல்ல வச்ச மெமரிஸ் தா நமளுக்கு ஞாபக வரு அந்த சாக்கு பு
ரீனாராலிலா சாக்கு போட்டி ஆமா ஆமாக்கா ஆமாமா அது இந்த சாக்கு போட்டிலா பயங்கரமா இருக்குங்க்கா நல்லாருக்கு
ம் லெமன் ஆமா அப்பற வந்து இந்த ஃபில் பண்றது பாட்டில்ல தண்ணியாலே கைல எடுத்துட்டு
தண்ணி ஊத்தி ஆமா ஆமா இப்பதாங்க்கா நறைய டிஃபரென்ஸா வந்துர்ச்சு அப்பல்லா நாங்க இந்த மாரிதா சாக்கு போட்டி சைக்கிள் போட்டி அப்புற பான ஒடைக்கிறது இந்த மாரி இந்த கொக்கோ இப் ப்பல்லா பாத்தோனா ஒரு கழியை வச்சு நட்டு அத சுத்திட்டு வர்ற மாரி இப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்துர்ச்சு
ஆமா ஆமா ஓகே அப்பற வேற
வேற அதாங்க்கா ஒரு நாள் ஆசக்கா நா ந்த ஜல்லிக்கட்டு காள அத நா பாக்கணுங்க்கா கண்டிப்பா நா பாக்கணுன்றது அது ஒரு ஆசையா இருக்கு கண்டிப்பா நா வரேங்க்கா
அது ரொம்ப நாள் ஆசையா இருக்கு பாத்தோனா பொங்கல் டைம்ல காலைலே எழுந்திருப்பேங் க்கா ஒரு மூணு மணிக்குலா எழுந்திருந்து குளிச்சுட்டு அ சூரிய ஒதிக்கிறதுக்கு சூரிய ஒதிக்கிறப்ப அத பா இது வெளில வச்சு அ பொங்கல் கிண்டி படைக்கிறது அதெல்லா ஒரு இதா இருக்குங்க்கா கால்லே ஏந்ச்சு பொடவ புது பொடவ கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு அது இந்த மாட்டு பொங்கல் அப்ப சூப்பரா இருக்குங்க்கா எங்க வீட் ட்ல மாடுலா இருக்கு மாட்டு பொங்கல் அப்ப காலைலே வந்து அது அம்மா எதோ தயிரு பாலு இதெல்லா வச்சு இந்த தொட்டி மாரி கூடைல வச்சு வாய்ப்பா ங்க அப்ற லாஸ்ட்டா அத மூடி வச்சு ம் மாடு மாட்டோட காலோட அந்த நடுவுல க கரும்பு ஒடைப்பாங்க கரும்பு
ம்
ந்து மோலமா எதாவ்து கூடைல அப்டியே தட்டிக்கிட்டு கத்துறது ஹாப்பி மாட்டு பொங்கல்ன்ட்டு நெறைய கத்துறது இங்க ஃபுல்லா எல்லா ஃபுல்லா மாடுதா நல்லாருக்கு மாட்டு பொங்கல் அப்ப அட மாட்டு வண்டி வச்சுட்டு லாஸ்ட் என்ன பன்னுவாங்கனா ஒரு ஆறு மணிக்கிலா எல்லாரு ரவுண்ட் அடிப்பாங்க மாட்டு வண்டி வச்சு ட்டு மாட்டுக்க மால அந்த தோராயண அந்த மார்லா கட்டி நல்லா இருக்குங்க்கா
ம் நல்லா நல்லது ம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க போலயே
ஆமாக்கா கண்டிப்பா அது கிராமந்தாங்க்கா அங்க எல்லாமு எல்லாமு கெடைக்கு எது இல்லன்னு இல்ல அனைத்து பொருளு கெடைக்கு ஆனா என்னா வெளி சைட் போனா எல்ல மருந்து தாங்க்கா ஃபுல் அன் ஃபுல் மருந்து போட்டுதா கீரையா இருந்தாலு காய்கறியா இருந்தாலு ஃபுல்லா எல்லா மருந்துதா கிராமோன்றதால கொஞ்ச எதோ இருக்கு ஃபுட்ட பொறுத்த அளவுக்கு பாத்தோனா வெளில வந்து நம்ம எதையு வாங்கி சாப்ட கூடாது
இன்ன கண்டிப்பா கண்டிப்பா சேரி பாக்லாம் வேற ஒருதுல பாக்லமா பேசலாம் ம் ஓகே ஓகேடா ம்